என்ன பண்ணிட்டுருக்க ஃப்ரீயா
ம் சும்மாதா
திடீர்னூ ஏ ஸ்கூல் ஞாபகோ வந்துருச்சா அதா கூப்ட்டே
சேர் சேரி ஸ்கூல் பத்தி பேசும் போதே எனக்கு நைன்டிஸ் டுவெண்ட்டிஸ் ஞாபகந் தா வருது தாராளமா பேசலா இப்ப நா ஃபுல் ஸ்கிரீன் தா சொல்லு
எனக்கு எப்போதுமே ஹை ஸ்கூலு ஏதாவது பத்தி இந்த எயிட்த் ஸாண்டர் டு டென்த் ஸ்டாண்டர்டு தா ரொம்ப புடிக்கூ அப்பதா பெருசா போர்டு எக்ஸாமு இந்த ஸ்ட்ரெஸ்ல்லா இருக்காது நெறய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அந்த மார்னிங் அசம்பிளி பிரேயரு அப்புறம் அந்த லாஸ்ட் பெஞ்ச்ல ஒக்காந்து பேசுறது நெனச்சாலே நல்லாருக்கு
அ ஆ லாஸ்ட் பென்ச்சா நீ அங்க உக்காந்து நேத்த நம்ம பேசும்போது டிஃபன் பாக்ஸ் சாப்ட்டா தான கிளாஸ் நடக்கும் போது திருடித் திம்ப
ஆமா ஒரு டயம் மாட்டிக்கிட்டே அந்த தேர்ட் பீரியட்ல வர சாம்பார் சாதெ வாசம் இருக்கே அது டீச்சர் போர்ட்ல டஸ்ட்டர வெச்ச ஆழிக்கும் போது நமக்கு உள்ள தம் தம்னு பே பசிக்கூ நீ நல்லா படிக்கிற ஸ்டூடெட் தானே நீ ஃப்ரெண்ட் பெஞ்சல தானே உக்காந்துருப்ப
நான் ஃப்ரெண்ட் பெண்சுதா ஆனா படிப்பு மட்டும் இல்ல டும் டும்ன்னு எக்ஸாமுக்கு முன்னாடி மட்டும்தா படிக்கும் கேட்டகிரிதா அதுக்கு முன்னாடில்லா நா வந்துட்டு பீடி பிரியட் நல்லா விளயாடுவே அப்றோ ஸ்போர்ட்ஸ் நெறயா விளையாடுவே பீட்டி வரும்போது நல்லா பிசிக்கல் அண்ட் மேத் அதெல்லா போடுவே சிலபஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு பீ டீ பீரியட் எப்படா வரூ அப்டின்னு காத்துகிட்டு இருப்பே
ம் ஆமா அது உலக முக பெ பெரிய கொடுமுடா உலக மக பெரிய கொடுமுடா எல்லா ஸ்கூல்லயூ அந்த மேக்ஸ் டீச்சரு பி டி பீரியட் கடன் வாங்கி நம்மள வெ வெளாடவே விட மாட்டாங்க ஆ மோ உண்மையில ஸ்கூல் ஏஜ் ச்சு நமக்கு பேசிக்ஸ் நல்லா சொல்லி தந்துச்சு இந்த டேபிள்கள் படிக்கிறது கிராமர் படிக்கிறது அதெல்லா இப்போ லைஃப்ல ரொம்ப யூஸ் ஆகுது
ஆமா அது உண்ம தா ஆனா இந்த டென்த் ஸ்டேண்டர்ட் மற்றும் டுவல்த் ஸ்டேண்டர்ட் போர்டு எக்ஸாம் அப் போ நமக்கு குடுக்குற ப்ரஷர் இருக்கே அது தா தாங்க முடியல இந்த எக்ஸாமில மார்க் எடுக்கலன்னா லைஃபே போச்சுன்னு சொல்லி பயமுறுத்துவாங்க
ஆமா இன்னு ரெண்டு மாசம தா இருக்கு நல்லா படின்னு வீட்லயு சொல்லுவாங்க ஸ்கூல்லயு சொல்லுவாங்க அந்த டுவெல்த் கட் ஆஃப் மார்க் வ வச்சுதா நம்ம கெரியரே டிசைட் ஆகுதுன்னு நம்பிட்டு இருந்தோ மார்னிங் ஃபை ஓ கிளாக்கு அம்மா காபி போட்டு குடுத்து எழுப்பி ஞாபக இருக்க அதெல்லா
ம் ஞாமாருக்கு நா புக்க முடி வச்சுட்டே தூங்கிட்டு இருப்பேன் அம்மா வந்துதா அடிப்பாங்க அதுக்கப்பறோ எக்ஸாம் ரிசல்ட்டு வரநாள் இருக்கே தல வழியா இருக்கு ரிசல்ட் பத்தி நமக்கு கவலையா இருக்கோ இல்லையோ அத பத்தி நம்ம எல்லாரு என்ன சொ சொல்லுவாங்க தம்பி எவ்வளோ மார்க் எடுத்திருக்க அப்டின்னு போன் பண்ணி கேட்பாங்களே அதெல்லா ரொம்ப பயமாருக்கு
ஆமா ரிலேட்டிவ் தொல்ல தாங்க முடியாது பட் ஆன ஸ்கூல் லைஃப முடிச்சுட்டு காலேஜக்குள்ள நுழையும் போது ஒரு மாரி ஃரீடம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சல நோ ஸ்கூல் யூனிபாமு கேஷுவல் ட்ரெஸ்சு பெல்ட்டு இந்த மாரி முடிய கட் பண்றது அப்டியே ஒரு ஹீரோ மாதிரி ஃபீல் ஆச்சு
காலேஜ் எஜுகேஷன் வேற ட்ரெண்டடா ஸ்கூல்ல வந்துட்டு ஸ்பூன் ஃபீடிங் பண்ணுவாங்கள டீச்சர் சொல்றதையே தா நம்ம படிக்கணு ஆனா காலேஜ் ப்ரொபசர்கள்லா வந்து லெக்சர் மட்டு தா குடுப்பாங்க நம்மதா லைப்ரரிக்கு போய்யி ஏதாவது படிக்கணு ரியல் எஜுகேஷன் தா ஸ்டார்ட் அங்கதா ஆகு
உண்மதா காலேஜ்ல தா நமக்கு இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் சயின்ஸ்ன்னு நமக்கு பிடிச்ச ஃபீல்ட சூஸ் பண்ணி படிச்சோ அங்க கெடச்ச பிரெண்ட்ஸ்சு அந்த செமினார் கிளாசு ப்ராஜெக்ட் வேல அதெல்லா தா நம்ம ரியல் வேர்டு கம்யூனிகேஷன டெவலப் பண்ணுச்சு
ஆமா எனக்கு எஜுகேஷன் சிஸ்டம்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு எனக்கு தோணுது நம்ம புக்ல இருந்தத அப்படியே மக்கஅப் பண்ணி எக்ஸாம்ல எழுதி மார்க் எடுக்றோ ஆனா ரியல் லைஃப் பிராக்டிக்கல்ல அது அப்டி இல்ல எல்லாமே வந்துட்டு பிராக்டிகலாதா வந்துட்டு இருக்கு
ஆமா நீ சொல்றதும் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மதா நா கூட காலேஜ் படிக்குபோது நெறைய டெக்னிக்கல் டெஃபினிஷன்ஸ் படிச்சு பாஸ் பண்ணே ஆனா ரியல் இன்ட்ர்வியூன்னு போய் ஒக்காந்தப்போ இதோட பிராக்டிகல் அப்ளிகேஷன் என்னன்னு கேட்டாங்க அப்பதா புரிஞ்சுது இந்த சர்டிபிகேட் மட் முக்கியமே இல்ல ஸ்கில் தா முக்கியனு
எகஸாக்ட்லி இப்போ டெக்னாலஜி எவ்ளோ வளந்துருச்சு இன்னைக்கு டேட்ல இன்டர்நெட் யூ ட்யூப் ஆண்டர் ஆன்லைன் கோர்ஸ் மூலமா நம்ம வீட்லயே ஒக்காந்து உலகத்தையே கத்துக்கலா டாப் யூனிவர்சிட்டி எஜுகேஷன்ல்லா வந்துட்டு ஆன்லைன்லேயே இரு கல கோடிங் டிசைனு அதுக்கப்பற வந்துட்டு சாப்ட் டுவேரு தனியாவே எல்லாமே ஸ்கிப் ஸ்கில் இப்போ வந்துட்டு ஆன்லைன்லயே ஃப்ரீயா வளத்துக்கலா
அதுதா பா அதுதான மாப்ள உண்ம இப்ப இருக்குற ஸ்டூடண்ட்ஸ்கு டிஜிட்டல் எஜ் ஜிகேஷன் செம்ம அட்வான்டேஜ் நம்ம காலத்துல லைப்ரரிலா போய் புக்கு தேடி படிக்கணு இப்போ மொபைல் ஃபோன்ல சிங்கிள் கிளிக் பண்ணாலே எல்லா இன்ஃபர்மேஷனு கெடைக்குது ஆனா அதே சமயம் டெக்னால ஜினால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஸ்ட்ராக்ஷனு அதிகோ ஆயிடுச்சுன்னு தோணுது
ம் அதுவு உண்மதா ஆன்லைன் க்ளாஸ்கு ஃபோன வச்சுட்டே படி படிக்காம சைட்ல கேம் விளையாடுற பசங்களு நெறைய இருக்காங்க செல்ப் டிசிப்ளின் இல்லன்னா அந்த எஜுகேஷனே வேஸ்ட்டுடா
கரெக்ட் ஆமா நீ டுவெல்த்து முடிச்சுட்டு ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ்கு ஸ்டடிஸ்கு வேற ஏதாவது மாஸ்டர் டிகிரி பி ஜி பண்லானு ப்ளான் பண்ணிருந்தில்லையா அது என்னாச்சு ஜாபுக்கு ஜாபுக்குள்ள வந்ததுக்கு அப்பறோ படிக்க டைம் கெடச்சதா
ஜாப்கு வந்தது அப்பற லியல் டைம்ல கெடைக்கிற அதே இல்லடா ஆனா ஆபீஸ் ல வேலை செய்யும் போது சைட்ல ஆன்லைன்ல ஒரு பார்ட் டைம் சரிபிகேட் கோர்ஸ் பண்ணி முடிச்சே என்ன இன்னைக்கு ஒக்கார்ற உலகத்துல கண்டினியூஸா லேர்னிங் பண்ணாதா ரொம்ப ம் முக்கியோ ரொம்ப முக்கியோ நம்ம நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருந்தாதா நம்ம வாழ்க்கையிலயு ஒரு அப்டேட்டடா இருக்க முடியு
செம்மடா ஜாப் பண்றதுல இருந்துகிட்டே படிக்கிறது பெரிய விஷயந்தா நானு அடுத்த வருஷ மேனேஜ்மெண்ட் சைட்ல ஒரு கோர்ஸ் பண்ணலாம்னு இருக்கே எஜுகேஷனுக்கு ஏஜ் லிமிட்டு கெடையாதுன்னு நம்ம முன்னோர்கள் சொன்னது ஒரு ரொம்ப உண்ம
கண்டிப்பா கேள்வி எதாவது பண்ணாதான ஒரு உண்மையா இருக்க முடியு அதனால நீ என்னென்ன சைடு எஜி கேஷன பாரு
ஆமா எனக்கு அதேதா ஃபோன பாத்தியா நம்ம பேசிட்டேருக்கோ
சேர் சேரி சேர் செரி
அப்பற இன்னைக்கு டேட்ல காலை வேலையில் நம்ம ப்ரெயின் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு கலப்பான சப்ஜெக்ட்ஸ இப்ப படிக்கலா
எப்பயுமே வந்துட்டு ஃப்ரெஷான சப்ஜெக்ட்ட வந்துட்டு காலையில் டயத்துல படிச்சாத தா நமளுக்கு நல்ல மண்டயில ஏறு
ஆமா நம்ம எக்ஸாம் டைம்லா காலையிலயே அலாரம் வச்சு எந்துருச்சு ஒரு அஞ் யூனிட் ஆறு யூனிட் படிப்போம்ல
ஆமா எப்பமே வந்துட்டு இந்த எக்ஸ்டாண்டர்ட் ஸ்டடிஸ்சு ரொட்டீன்ல்லா நீ கடபுடிப்பியா
அது நா என்னால முடிஞ்ச அவுக்கு நா பண்ணுவே ஒரு சில டைம் டிஸ்ட்ராக்ட் ஆயிருவே நீ எப்டி
நா வந்துட்டு என்னனா இப்ப இப்போ கால கொஞ்ச நேரொ படிச்சுனா கொஞ்ச நேர படிச்சட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்பறொ சாய்ங்கால கொஞ்ச நேரொ படிச் ச்சி ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்பறமா அந்த மாரி எஜகேஷன் கரியர நம்ளா வந்துட்டுஒரு பில்ட் பண்ணிக்கிறவேனண்டியதா
அப்பறொ அ சாஃப்ட ஸ்கில்ஸு இந்த மென்டல் ஹெல்த்ல எப்டி மேனேஜ் பண்ற
சாப்ட் ஸ்கில் ஆ அது நம்ம ஊரு ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட நெறையா பாக்ற ஒரு விஷயந்தா பப்ளிக்ல ஸ்பீக் ம் ஸ்பீச் ஸ்பீட் பண்றதுக்கு பயப்படுவாங்க இதுக்கெல்லா வந்துட்டு ஒரு பிராக்டிஸ் பண்ணாதா காலேஜ்ல வந்துட்டு செமினார் குடுக்குறது அதுக்கப்பமா ஸ்டேஜில்ல ஏறி பேசுறது இதெல்லா இருந்தாதா வந்துட்டு ஸ்கில் ஃபுல்லா இருக்க முடியு
நம்ம காலேஜ்லே நம்ம நெறயா டைம் நம்ம ஸ்டேஜ்ல ஏறி பேசுதுனால இப்ப அந்த பயமே இல்லாம போயிருச்சு ஸ்டேஜ் பயமே
ம் ம்
அது ஒரு நல்ல யூஸ் ஃபுல்லான ஒரு விஷயொ
ம்
அப்பறோ அந்த ரீல் டைம் ப்ராஜெக்ட் ஓனக்கு எப்டி ஹெல்ப் ஆச்சு
ம் ரியல் டைம் ப்ராஜெக்ட் என்ன ஹெப் ஆச்சுனா நம்ம காலேஜ்ல சொல்லி குடுக்ற ரியல்டைம் ப்ராஜக்ட் வந்துட்டு நம்ம இ ன்ட்ர்வியூல போயி அவ கேள்வி கேக்குபோது நம்ம ஈசியாவு பதில் பண்ண முடிஞ்ச்சு அதுக்கு தகுந்த மாரி அ அவுங்க கேக்கற அ பதிலுக்கு டக்கு டக்குனு ஆன்சரு பண்ண முடிஞ்ச்சு
ஆமா அது அவுங்க பாத்தோனே கண்டுபுடிச்சு ட்டாங்க நம்ம ஜெனினினா பண்ணிருக்கோனு ஒரு சில பேர்லா வந்து பாத் தீனா ப்ராஜெக்ட்ட பண்ணாம கடைல வாங்கிட்றானுவோ
ஆமா ம் ஏ ஃப்ரெண்டே வந்துட்டு இந்த மாரி கடைல செய்லா அப்டின்தா பிளான் போட்ருந்தா அதுக்கப்றோந்தா நம்ம காலேஜ்ல வந்துட்டு இந்த மாரி செஞ்சா நல்லா இருக்கு அப்டின்னு ஒரு பிளான் குடுத்தாங்க ஒரு சாரு அந்த பிளான் வச்சுட்டு நம்மளா ஒரு குரூப்பாதான ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணோ
ஆமா ஆமா நம்ம ஒரு அஞ்சி பேரு இருந்தோ
ம்
நம்மளே நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தெரியாதவனுக்கூட ஹெல்ப் பண்ணிட்டு ஆனா எப்டியோ பண்ணி முடிச்சுட்டோ
ம்
அப்றோ ஒன்னோட ப்ராஜெக்ட்ட லைவ் பண்ணியா
ஓகே ஆ ப்ராஜெக்ட் வந்து என்னோட எக்ஸ்டர்னல் வந்து நீ என்ன ப்பா தம்பி பண்ண நீ என்ன டேட்டாவ வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்க ஒன்னோட ப்ராஜெக்ட்ல என்ன என்ன விதமான மாடல் யூஸ் பண்ணிருக்க அப்டின்னு கேட்டாங்க அந்த மாரி என்னோட ப்ராஜெக்ட் இந்த மாரி நா எக்ஸ்பிளைன் பண்ண இந்த மாரி நெறைய மாடல் யூஸ் பண்ணிருக்கேங்க இந்த மாரி இந்த மாரி ஒரு ப்ராஜெக்ட்ல இந்த தப்ப நா வந்துட்டு நா செரி செஞ்சு என்னோட ப்ராஜெக்ட் வந்து குடுத்துருக்கே அப்டின்னு சொன்னே சேரிப்பா அப்டின்னாங்க
ஆமா நானு பாத்தீனா புதுசா ட்ரை பண்லான்னு ஒரு டைட்டில் எடுத்த
ம், ம்
அப்றோ அந்த டைட்டலுக்கு ஏத்ம மாரி ரிசர்ச்லா பண்ணி அப்பறோ அந்த ட்ரெயின் பண்ணி எல்லா ப்ராஜெக்ட்ட நா டெவப் பண்ணு காமிச்ச
சேரி சேரி, நம்ம ஒனக்கு தெரிஞ்ச நண்பரு என்ன ப்ராஜெக்ட் பண்ணிருந்தாரு
அவரு பாத்தீன்னா அந்த ஃபைல்ஸ வந்து நம்ம செக்யூரா ஷேர் பண்ணணு அப்டின்ற மாரி ஒரு ஐடியால ஏனா நம்ம நா ஆன்லைன்ல பாத்த நெறையா ஃபைலு இதாகுதுல்ல
ம், கரெப்டாதாவுது, ஆமா
ரெண்டாவது எல்லாருமே திருடிட்றாங்க நம்மள
ம்
அதனால அவரு வந்து பாத்தீன்னா பாஸ்வேர்ட் போட்டு அனுப்புற மாரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருந்தாரு இன்னொருத்தர் பாத்தீன்னா நம்ம நம்ம காலேஜுக்கு ஹெல்ப் ஆகுற மாரி சாட் பாக்ஸ் பண்ணாரு
சேரி
அது அவரு பரவால்ல ஓரளவுக்கு யூஸ் ஆச்சு
ம் இன்னொரு நண்பர் எனக்கு தெரிஞ்ச நண்பர் வந்துட்டு இது ஃபோனு அதுக்கப்றோ அந்த லேப்டாப்பு அதெல்லா என்ன ப்ரைஸு விக்கி விக்கிது இப்போ நீ ஒனக்கு எ ஒரு மாடல் போட்டுருந்தன்னா இப்போ கம்மி பிரைஸ்ல என்ன ஒரு ஃபோன் இரு க்கு அப்டின் சொல்லி டிஸ்பிளே ஆற மாரி ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சிருந்தாரு அது வந்துட்டு அது வந்துட்டு கொஞ்சோ இதாதா இருந்ச்சு நல்லாதா இருந்
ஆமா ஆமா அது புதுசா ட்ரை பண்ணியிருந்தாரு
ம் ஆனா அவுரு ப்ராஜெக்ட் பண்ணும் போது அவர் ப்ராஜெக்ட் பண்ணும்போ கொஞ்சோ கஷ் ட்டமா பண்ணாரு என்னன்னா மொத ஒரு முடிவு எடுத்து பண்ணாரு அது ஃபெயில் ஆயிப்போச்சு ரெண்டாவ்து ஒரு முடிவு எடுத்து பண்ணாரு அதுக்கப்றோந்தா சக்சஸ் ஆச்சு
ஆமா நறைய மாத்துனாரு அப்டேட் பண்ணி
ம் ம்
ஒரு ஆளுக்கு ப்ராஜக்டே பாத்தீன்னா ஃபைலே போயிடுச்சி இந்த மாரி பண்ணி
ம்
சும்மா இருக்காமா அந்த ப்ராஜக்ட்ட போட்டு அப்டேட் பண்ணி பண்ணி ஃபையிலேக்கு அழிஞ்சு போயிருச்சு அழிஞ்சு போன ஃபைல நம்ம தா அழிச்சோனு நம்ம மேல பழி போட்டாரு
சேரின்
சேரி ரொம்ப நேரோ ஆச்சு நா அப்புறோ கூப்புற வீட்ல வேற என்னய கூப்ட்டே இருக்காங்க
சேரிம்மா பாரு பாருங்க